ம் கேக்குதா ம்ம் சொல்லுங்கோ ம் ஆமா
என்ன பண்றீங்கோ
ச
கேக்குதா
கேக்குது ம் கேக்குது கேக்குது என்ன பண்றீங்கோ
நீங்க என்ன பண்றிங்ளோ நா சும்மா இருக்கே
குளிக்கனு எப்பயுமே
ம்
மா ஏறோ
என்னது ம்
ம் ம்ம் சொல்லுங்கோ
ம் சொல்லுங்கோ
யாங்கோ உங்களுக்கு தூக்கமே வரமாட்டேன்து
தெர்லங்கோ
தூங்குங்கோ தூக்கோ வர்லயாங்கோ அன்னியா
நா இப்பங்கேக்கட்டா ஏன் உங்களுக்கு தூக்கமா வருது
இல்ல ப்ரோ ஒரோ தூக்கமா வருது
அதா ஏன் வருது
யா வருதுன்னு என்ன கேட்டா
உங்கள தா கேக்கணு உங்களுக்கு தானே தூக்கோ வருது உங்கள தா கேக்கணு
நா தூங்குறோ சொல்லலே என்னதா தூங்குடான்னு சொல்றாங்க சொல்லது தூக்கோ
ஓ அப்டி சொல்றீங்ளா
ம் ம்
சே சே
நா தூங்க மாட்டேன்னு சொன்னே
ம்
எங்க தூங்கு தூங்கு தூங்கு தூங்கு தூங்குனா தூக்கோ வருது
ஓ சேர் சேர்
ம் எங்க வீட்ல சப்பாத்தி செய்றாங்கன் நெனக்கிறே நைட்டுக்கு
அதா இப்பவேவா
இப்பவே இல்ல நைட்டுக்கு சொல்றே
ஓ நைட்டுக்கா
ம் எங்க வீட்ல பூரி செஞ்சாலே புடிக்க மாட்டேந்து
எனக் எனக்கு பூரி புடிக்காது
எனக்கு ஆயில் ஐட்டமே அதிகமாப் புடிக்காது வாமிட் எத்ருவே
ஓ அப்டியா
ம் ம் அதலா ஆயில் ஐட்டமே சாப்டமாட்டே
ம்
ம் எனக்கு தெரிஞ்சி தூக்கோ கண்லே நிக்குது
ஐயோ போய் தூங்விங்ளா
இப்போவா
ம்
ம் நோ நோ நோ
ஏ
நா இன்னிக்கு தூங்கவேமாட்டே நாளைக் கிதா தூங்க போறே ம் நைட் கா தூங்மாட்டே
ஏ நாளைக் காலேஜ் இல்ல
ஆ
ஏரி போணுமா இல்ல ரெண்ட் நாள் தானே மண்டேலந்து போய்க்கலானு
ம்
தேஸ்டே காலேஜ் போணுமா இல்ல ரெண் நாள் தானே மண்டேலந் போய்க்லான்னு ஐடியாவா
அப்டி சொல்றியா
இல்ல நா கேக்கறே
ம் போலான் ஐடியா செரி ஓகே நீ மண்டே போ சொன்னா மண்டே போலாம் ஒ
இல்லில்ல நா அப்டி சொல்லல ஒங்குளுக் வந்து கேக்குறே நா உங்கிட்ட கேக்குறே நாளக்கி போலான் ஐடியா இருக் க்யா இல்லனா மண்டேலந்துதா போணு அப்பிடி சொல்ட்டு யோஸ்ச்சி வச்சிகீங்ளா
நாளக்கி போணுன் ஐடியாலருக்கே
ம் போங்கு போங்கோ
செர் நீ வேற சொல்ட்யா நீ சொன்ன அந்த வார்த்த நா மீரமாட்டே
நா போ கூடாதுன் சொல்லல்ல நா கேக்கதா செஞ்சே
எனக் இந்த ஆப்ஷனே இல்லியே நீ சொன்னதுக் ரொம்ப நன்றிபா அப்புறம் என்ன
பண்ணிராதீங்க ரெண் நாள் வேஸ்ட் ஆய்ரு
புடியில
என்னால படிக்காமாய்றாதிகோ ஒழுங்கா பேய் படிங்கோ
நா அங்க போய் படித வீட்லந்தே பச்சிருவே
நீங்க வீட்லந்து என்ன பண்ணுவீங்கன் தெரியு ஒரங்க தா செய்வீங்கோ
ம் ம் அது செரிப்பா நீ பச்சினேரு நா தூங்கினே இருக்கறே நீ தூங்கவே கூடாது எப்புமே தூங்க கூடாது
எப்பவமே நா என்ன சொன்னே நைட்டு மட்டுதா தூங்கோ
தூங்வ நானோ நா படிக்கவேமாட்டே ஒர் டூ டேஸ் பாக்கலாமா நீ பச்சினேரு டூ டேஸா
ஓ அச்சோ என்னால முடியாது முடியாது முடியாது முடியாது முடியாது
ட்டோ தூக்கந்தான ஃபஸ்டு
பட்ச்சுன்னே இருந்தீங்க சொல்லாதீங்கோ நைட்டு தூங்காம சொல்லுங்கோ ஓகே நா அத வந்து அக்சப்ட் பண்ணிக்கிறே தூங்க மாட்டே ஆனா படின் சொல்லாதீங்கோ
ஓ இப்பிடி வரியா நீ
ம்
ம் ம் ம் மனசுகுள்ளே தூவிருக்கு ராசா ம் ம் ம் அட்டகாயமா ராசா ம் ஹலோ
நீங்களே நல்லா
நல்லா பாடுறேனா சும்மா சொல்லாதீங்கோ நல்லாவே இல்லன் சொல்றத்து நல்லா இல் நல்லா பாட்ரீங்கங்ற
பாட்டு தெர்ல ஆனா நல்லா தா பாட்றீங்கோ
ம் ம் ம் ஒன்மே எனக்கே தெரில நா அழகா பாட மாட்டேனு எல்லாமே பாடுவே ஆனா ஒரு லைன் பாடுவே அவ்ளதா ஆனா உங்ககிட்ட இருந்து ஒரு ஒரு சாங் எதிர்பாக்கலானு பாப்பேன் ஆனா அது எதிர்பாக்க முல்லே
நேந்து பாடுனேனே
கொஞ்சுதானே பாடுனிங்க ஒரு சாங் ஃபுல்லா பாட்னு
ஐயோ சாங் ஃபுல்லால்லா பாட முடியாது
பாடனும் நம்பளால நம்பளால முடியாதது எதுவுமே கெடையாது எம்பிபிஎஸ் அம்மா
அய்யோ என்ன விடு பெரிய எம்பிபிஎஸ் நீங்க தானே நா உங்க கிட்ட என்னோட பிம்பிளுக்கு சஜ்ஜஷன் கேட்னா இல்லையா
ம் ம்
ம் ம் என்ன மெடிசன் அதுக்கு
எதுக்கு
பிம்பிள் வந்திருக்குன்னு சொன்னனா அதுக்கு என்ன மெடிசின் கேட்டேனா
அதுக்கு மெடிசன் வந்து ம்
ம்
என்ன மெடிசன் ஏதாச்சு மூஞ்சிக்கி தேய் ஒனக்கு புடுச்சது
ஏதாச்சு மூஞ்சிக்கு தேய் அப்டின் மூஞ்சி போட்டு
ம் ஹலோ
ம்
ஏதாச்சு மூஞ்சிக்கு தேயி
இதாச்சு மூஞ்சிக்கு தேய் மொளகு பொடிய எடுத்து தேச்சுக்கட்டா
அப்ப மூஞ்சி ஃப்ரெஷ் ஆயிடு
ம் மூஞ்சி அப்றோ ரெட் கலர்ல ஆயிரு
ம் ம் ரெட் கலர் ஆகாது
ம்
ம் நல்லா மூஞ்சி ஃப்ரெஷ் ஆகு மூஞ்சி செவப்பா இருக்கு சூ புற செவப்ப இருக்கு
ம் அப்டி சொல்றீங்ளா
ம் ம் ம்
நீங்க ஒருக்கா இத ட்ரை பண்ணிட்டு எனக்கு வந்து உங்களுடைய ரிவியூவ சொல்லுங்க நா பண்றே செரியா
ஓ அப்டி சொல்றீங்ளா ம்
நீங்களு பிரைட் ஆகணுனு கேட்டீங்கள்ல சோ நீங்க இத பண்ணிட்டு சொல்லுங்க என்ன
ஓகே ஓகே நா அது பண்ண அத நா எப்பமே அதா யூஸ் பண்றே பிரைட்டா காட்டு மூஞ்சி
ம் ஹ் இல்ல ஆட் குடுக்கட்டவா நல்லதா தோழி நல்லா யூஸ் பண்ணுங்கள்
கண்டிப்பா ஆட் குடுங்க ம் நீங்க ஒருக்கா ட்ரை பண்ணி எனக்கு வீடியோ அனுப்புங்க நா அப்ப வந்து இத நம்றே ஓகே
ஓ அப்டியே வரிங்களா ம் உங்களுக்கு பிடிச்சா அது பண்ணாம இருப்பனா
ம் செரி பண்ணி அனுப்புங்க செரியா
ம் மூஞ்சி எப்டி செவப்பா இருக்கு நல்லா இருக்க அப்டின்னு கேப்பே நீ தா சொல்னு
நா என்ன சொல்ணு
நல்லா இருக்கே
அப்டி சொல்ணுமா
அந்த காஞ்சனவ்ல பாத்தீர்ங்ளா அது மெரி ரெட் கலர் புடவுல்லா கட்டிட்டு இது நல்லா இருக் கா
ம் பாத்திருக்கே
ம் நீங்கதா சொல்ணு
நா என்ன சொல்ணு ம் நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லணுமா
ம் ம் ம் ம் நல்லா இருக்கு சொல்றே ம் நல்லா இருக்கு என்ன சொல்ற ம் மனசுக்குள்ளே ராசா நீ பணவேண்டிக் கேளு பட்டக்கா ம் ஹலோ ம் ம் ம் ம் ம் ம்
ம் ம் ம் ம்
ஒடே நீ இப்பின்னா பண்றத போய்ட்டு
ம்
இந்த சாங்க கேளு ஃபஸ்ட்டு கண்ணான கண்ணே
நீ கலங்காதடி
எ உயிரோட ஆகாசோ நீ தானடி
ம்
ம்
கெடைக்கிறதும் அந்த சாங்க நீங்க இப்போ ஃபஸ்ட்டு கேக்றது
ஓ எனக்கு கேட்ருக்கே எனக்கு அந்த பாட்டு தெரியு
தெரியுமா
ம்
அப்டி சொன் நா அத சொல்ல வேண்டிய இடத்துல நீ பட்டுனு சொல்ட்டியே ம் அப்றம் சொல்ணும்
ஆ தெரியுமா அப்டின்னு சொல்ட்டு ஆ செரி அப்டின் சொல்னும்
பாடு
ஆஹ அப்டி சொல்ல கூடாது தெரியுமா அப்டின்னு கேட்டு ஆ தெரியுமே சொல்லனும்
உனக்கு தெரியுன்னு நாங்க எப்டி நம்புறது
நேத்து சொன்னல்ல எனக்கு தெரியுன்னு நா நேத்து கூட பாடுனேன் இந்த மாரி தான நேத்து பாடுனே
ஃபுல்லா பாடுனயா
ஃபுல்லாதா எனக்கு இந்த பாட்டு நா கேட்கல மறந்துட்டேன் கேட்டுப்போய் மறந்துட்டேன்
அதுதா நா சொன்னேன் நீ கேளுன்னே
சோ
புரிதா
சரி நீங்க சொல்லுங்க நீங்க பாடுங்க
நா வந்து செலக்ட் பண்றவரு நீங்க சிங்கர்னா நா செலக்ட் பண்றவரு ஓ இது பெஸ்ட்டா இல்ல வொஸ்டானு ஓகே
ஓ
ஓகே
ம் நாட்டோக்கே இல்ல இல்ல அப்டிலா இல்ல
ம்
நீங்கதான பாட்னீங்க இப்போ நீங்கதான் பாட்ணு
நா வந்து நைன்ட்டி கிட்ஸ்ல அப்போ பாடுவன் பயங்கரமா
ஓ
ம் நெறைய சாங் புடிக்கும் ஆனா பாடணுன்னு ஆச ஆனா பாட முடியாது அதனால இன்ஸ்டால பாக்கும்போதலா வச்சுருவேன் நோட்டாதான்
ஏன் பாட முடியாது
பாடுமாட் நம்புள்க் பாட தெரியாது
ஏன் பாட தெரியாது
அ
ஏன் பாட தெரியாது
பாட தெரியாது அம் பாட தெரியாது ஏன் பாட தெரியாதுன்னா
லிரிக்ஸ் தெரியாதுன் சொல்றீங்ளா லிரிக்ஸ் தெரியாதுன் சொல்றீங்க
ஆமா அதுவுந்தெரியாது அது நீ லுக்ஸ் குத்தனப்புதா நா அப்டியே பச்சினே தான் பாடுவேன் கண்ணான கண்ணே நீ கலங்காதே நீ ஓர் ஆகாசம் ம் ம் ஏ ஏ
பொய் கம்பெனி
இப்ப புரிதா
ம் புரியுது புரியுது நல்லா புரியுது
ம் ம் அதுதா சொன்னே
சேரி சேரி ம்
ஓகே
ஓகே ஓகே
அண்டர்ஸ்டாண்
அண்டர்ஸ்டாண்ட் யெஸ் அண்டர்ஸ்டாண்ட்
ஓகே
ம்
செரி டைம் ஆயிட்ச்சி போல
ம் வெக்கிட்டா
ம்